குட ஆஃப்டர்நூன் ஹலோ
ஹலோ
ஆ குடா ஆஃப்டர்நூன் சார்
ஆ சொல்லுங் மேடம்
எப்டி இருக்கீங்க சார்
நல்லா இருக்கிற மேடம் பசங்கள்லா ஸ்கூல் போயிட்டாங்க காலைல
ஓகே சார்
ஈவ்னிங் நாலு மணிக் வருவாங்க
ஓகே சார் நீங்க ஒய்ஃப் சார் ஒய்ஃப் ஒர்க் பண்ணாங்களா
ஆமாம் மேடம் ஒய்ஃபு ஒய்ஃபு ஒர்க் பண்றாங்க மேடம் என்ன மாரி தா ஒர்க் பண்றாங்க அவுங்களு அவுங்களு ஸ்கூல்க் போய் இருக்காங்க
ஓகே சேர்
ஈவினிங் யாராது ஒருத்தர மாத்தி மாத்தி பசங்கள கூட்டு வுணு
ஆ ஓகே சேர்
அ காலையிலே பசங்க கெளம்பிடாங்க அவுங்களுகெல்லா லன்ச் எல்லா ரெடி பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லா வச்சு எல்லா வச்சு விட்டாச்சு நீங்க இங்க மதியான சாப்பாடெல்லா ரெடி பண்ட்டீங்ளா
ஆ பண்ணியாச்சுங் செர்
என்ன ஸ்பெஷல் மதியான சாப்பாடு
பெருசால்லா செர் சாம்பாரு கூட்டுந்தா செர்
ஓகே ரசலா வக்கலீங்ளா ரசம் தயிர் அதெல்லா விருப்பமில்லை ஆ
அது நா ஒரு ஆள் தா செரு ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்க தம்பி ஸ்கூல் போயிட்டாங்க ஒரு ஒருத்தருக்கு எதுக்கு இவ்ளோ
ஓ ஆமா ஒருத்தருக்கு செய்றதுனாலே ரொம்ப கஷ்டோதா
ஆமாங் செர்
சேரிங்க மேடம் அப்றோ மேடம் எப்டி இருக்கு உங்க ஏரியால்லா கிளைமேட் நேத்து எங் எங்க ஏரியாலல்லா மழ பெஞ்சுது
இங்க மழயில இல்ல செர் வானம் மேகமூட்டத்தோடையே இருக்கிறது
மேகமூட்டத்துடன் இடி இடிக்கிறது இங்கே வெயில் பட்டைய கெளப்புகிறது
ஆ அ மழ வர மாரியே இருக்குது ஆனா வரமாட்டேங்து
ஆமா அது திடீர்னு வரு நேத்து அப்டிதா முடிச்சுட்டு கெளம்பலானு வெயில் ஜாஸ்தியா தா இருந்தது கெளம்பலான்ற நேரத்துல மழ தா ஜாஸ்தியா புடிச்சிகிச்சு ஒரு ஓன் அவர் நல்லா பெஞ்சிச்சு அதுக்கப்றோ திருப்பியு ஒன் அவர் வந்து கரெக்டா அடி க்குது வெயில் என்ன கெளைமேட்னே ஒன்னு புரில
ஆ இந்த மாரி கெளைமேட் தா செர் இருக்கு பசங்க எல்லாருக்கு கோல்டு் ஆக்கி விட்டுறுது
அதேதா அதேதா அப்டிதா போயிட் இருக்து பசங் ஆ ஆ ஸ்கூல்ல தா மேடம் கவுவர்மெண்ட்லதா மேடம்
ஓகே செர் ஓகே செர்
எங்க பாய் ஸ்கூல்ல ஒர்க் பண்றோ
ஓகே செர்
இங்க ஈவினங் பசங்க நாலு மணிக்கு வருவாங்க வந்தாங்கனா அவுங்களுக் எதனா ஸ்னாக்ஸ் கேப்பாங்க
சின்ன பசங்ளா பெரிய பசங்ளா செர்
ஒருத்தர் பெரியவங்க எயித்துல இருந்து நைன்து போய்ட்டாங்க சின்னவங்க ஃபோர் ல்ல இருந்து ஃபிப்த்து வந்து இருக்காங்க அதுக்கு ஈவினிங் எதாவது ம் சொலுங்க மேடம்
என்னது குட்டி பயந்தா செர் பெரியவதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் போறா சின்னவ வீட்லதா இருக்கா இன்னு மூணு வயசு கூட ஆகல
சேரி சேரி சேரி சேரி எது ஆ‌ர் டி‌ ல போட்டுயிருக்கிங்ளா எந்த ஸ்கீம்ல போட்டுயிருக்கிங்க
ஆ செர்
ஆர் டி யினு ஒரு ஸ்கீம் இல்லையா பிரைவேட் ஸ்கூலுக்குல்லா அதுல போட்டு சேரி மேடம் ஓகே ஓகே ஓகே ஏனா அது நெறைய பேருக் தெரிய மாட்டேங்க எல்லாம் ஃபுல் பீஸ் கட்டி இது பண்ணிட்றாங்க
இல்ல சார் அதுல தான் போட்டுருகோ அந்த ஸ்கீம்தா சேத்துட்ருகோ
சேரி சேரி மேடம் எங்க இதுலய ரெண்டு பேர் அதுலதா ஆர்டியில தான் முடிச்சாங்க எயித்து வரிலுதா அந்த ஸ்கீம் வருது ம் எய்த்து வரலும் அந்த ஸ்கீம் பசங்ளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இப்ப நைன்த்ண்ணும் போது அது வந்து இல்ல அது எயித்தோட முடிஞ்சிருச்சு எல்கேஜில இருந்து எயித் வரயிலு தா ஒரு பத்து வருஷம் யூஸ்ஃபுல்லா இருந்தது
இங்கே தம்பி படிக்கிற ஸ்கூல்ல ப்ரைமரி தான் சார் ஃபிப்து வரைக்கும் தான் சார் இருக்கு
இப்ப கஷ்டமாச்சு அஞ்சாவது வரயுலு முடிஞ்சிரும் இப்போ
ஆமாங்க சார்
ஒரு ஆறு ஏலு எட்டுக்கு அது ஏத்துக்க மாட்டன்றாங்க வேற ஸ்கூல்லியு அத மாத்தனம்னா அத இதை வச்சு பண்ணலாம் ஆனா கவர்மெண்ட்டு வந்து ஒரே ஸ்கூல்ல ஆட்டோமேட்டிக் கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாங்க
ஆமாங்க சார்
நாங்களும் செரி மாத்திக்கலாம் அப்டின் சொல்லி கேட்டா ஒத்துக்க மாட்டன்றாங்க இல்ல ஒரே ஸ்கூல்ல கண்ட்டினியூவா வந்தா மட்டும்தான் அந்த ஸ்கீம் எலிஜிபிள் அப்டின்னு மாரி சொல்றாங்க சேரி ஓக்கே எப்பட உங்க பசங்களாம் ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்ட்டா செய்றாங்களா இல்ல எல்லான் இன் கம்ப்ளீட் வக்கிறாங்களா
இன்கம்ப்ளீட் தான் சார் அவங்க திரும்ப நம்மளா கொஸின் கேக்குறாங்க சார் நீ வேணா எழுதி குடுமா கை வலிக்குதுன்றான்
எங்க வீட்லயும் சின்ன ப பொண்ணும் அப்டிதான் பெரியவங்க அவ்ங்ளே செஞ்சிருவாங்க சின்னவ வந்து ஏதாது டீச்சர் கண்டுபுடிக்க முடியாதல்லாம் எழுதி நீங் குடுத்துருங்க அவளுக்கே தெரியும் இது எழுதுனா நா எழுதுனா மாட்டிக்குவே வேணான் சொல்ட்டு இது பண்ட்டு ஒரு சிலத மட்டுன் ஏங்கிட்ட குடுத்து எழுதி லேக்கா தாப்ச்சுருவா
ம்
அவங்களலாம் இந்த மாரி தாங்க பண்ணுவாங்க
ரெண்டுமே பொண்ணுங்ளா சார்
ஆமாங் மேடம்
ரெண்டு மகாலட்சுமி வச்சிருக்கீங்க
ஆமா ஆமா நானு ரெண்டாது பையன் பையன் தான் எதிர்பாத்தன் அது நம்ப தலையில பொண்ணு தான் இருக்குது சேரி நம்ளுக் பொண்ணு தா கரெடா இருக்கு கரெட் ட்டா இக்கும் போலக்குது பையன் வந்தா வாலஇருக் இது நம்மளுக்கு அடங்க மாட்டான் போல அதானானால ஆண்டவனா பாத்து ரெண்டு பொண்ணு குடுத்துட்டாரு
பொண்ணுதான் சார் பாத்துப்பாங்க பசங்கல்லாம் அவங்கள நம்ம பாத்துக்கணும்
வாஸ்தவ தா மேடம் இப்ப பெரியவ எயத்துதா எய்த்து இப்ப நைன்துக் வண்டா ஆனா இப் ப்ப எல்லா வீட்ல ஆம்லேட் போடுறது டீ காஃபி ப்ரைட் ரைஸ் செய்றது அ தோசை ஊத்றது எல்லா கூட மாட எல்லா ஹெல்ப் பண்றாங்க சின்னது சின்னதுதா அதுதா சின்னதுதா சாப்ட்ட தட்ட கூட அவ ஏடுத்து வைக்க மட்டாங்க அவங்க மட் த்து எடது வாஷிங் மிஷின்ல கை கழுவிட்டு போயி திரும்பியு டிவி போட்டோ பத்துக்குவாங்க இல்ல ஃபோன பாட்டு எத்துன்னு போயிருவாங்க அவங்கள அதா இது பண்றதுக்குல்ல போதும் போதுனுக்கிது
க எங்கயுமே கடை குட்டிதா செல்லம் தானே சார்
என்னப்ப அதுக்கு வந்து நான்தா காரணமா எங்க வீட்ல சொல்றது எங்க அவங்க தாத்தா பாட்டி சொல்றது மா மாப்பிள்ளதா செல்லங்குடுத்து கெடுக்கறாரு
ஆ
அப்டிதா அவுங்க ஏமேல கொண்டு பழிய போட்டறது
அவங்களு அப்டிதா சொல்லுவாங்க அம்மா பண்ணுச்சி அப்பாதா சொல்லி குடுத்தாங்க சொல்வாங்க
அதேதா அதேதா நானும் கண்டிக்கிறது தா செரி அடிக்கிற அழற அளவுக்கு உடமாட்டா அவ்ளோதா அவுங்க அழற அளவுக் போமோது நம்ம காப்பாத்துறோ நாம்ப எதோ தேச துரோகம் பண் அந்த மாரி நா எப்ப பாத்தாலும் கண்டிக்கும் போதெல்லா குறுக்கு வந்து நீதா அவன கெடுக்கற அப்டின் ஒரு பெரிய ஆ மாரி குண்டு போட்டறது நானும் சொல்றது கண்டி திட்டு பண்ணு அடிக்காத அழாத மாரி பண்ணிக்கோ அவுளுக் சொல்லி உக்காந்து புரியவை நீ பண்ற தப்பு அக்கா பாரு வேல செய்றா அவலா அக்கா கூட எல்லாம் போட்டி போடுவா அவளுக்கு முட்ட அப்டியா இப்டியான்னுவா ஆ ஆனா ஆ இப்போ வேல செய்யறதுல மட்டும் போட்டி போட மாட்டா
எல்லா வீட்லயும் அப்டி தான் சார் ஏன் பையன் மூணு வயசு தா சார் ஆவுது அவன் வயசுக்கு அவனோட போட்டி போடறா என்ன அவனுக்கு என்னன்னே தெரியில இருந்தாலும் சும்மா வ எதாவது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொன்னா அப்ப அவந்தான் ஒனக்கு தங்கமான் சண்டை போடறான் இப் பையே
ம் ம் பசங்கலா வீட்லதா ஸ்நாக்ஸ் செஞ்சி தரத சாப்டுவாங்களா இல்ல கடைக்கு தா கூட்னு போனுமா கடையில இருக்கறது தா வாங்கி குடு கேப்பாங்களா
ரேர்தா சார் வீட்ல செஞ்சி குடுக்கறதல்லாம் கடையில தா சார் நாங்க வில்லேஜில இருக்கோம் சார் ஆ நாங்க விவ விவசாயம் தா பண்றோம் அந்த அளவுக்குலா வெளியில போறதுல வெளியில தா வாங்கி தர வீ்ட்ல செய்யலா டைம் இருக்காது
ஏ காலையிலேதா ஒரு உம்ம போடல மூக்கடலையோ ஒரு சுண்டலோ எதோ ஒண்ணு வேக வச்சா ஊற வச்
ஆ அந்தது அதெல்லா அவங்க சாப் பறது இல்ல சார் அது ஈஸி செஞ்சி குடுத்துருலா அவங்க சாப்பண்ணும் இல்ல
எங்க வீட்லயு அப்டிதா சாப்படாம இந்தாங்க அவங்க தாத்தா பாட்டி கொஞ்சம் இப்ப பட்டானி இந்த மூக்கல்ல ஆ அந்த மாரி வரு க ல்ல அந்த உப்புக்கல்ல அந்த மாரில்லா வாங்கி ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாரி போட்டு குடுத்துக்கிறாங்க அத கொஞ்சம் சாப்படறாங்க ம் எங்க டிக்கட்டும் அப்டிதா சே கடைக்கு கூட்டுன்னு போனாதா பழ கடைக்கு எதாவது நம்பளுக்கு ஆகாதததா வாங் கி சாப்ட்டு அதையும் நாந்தான் வாங்கி குடுத்துட்டுருக்கிற சொல்லி திட்டுவாங்க வைப்பாங்க ஒ இல்லன்னா அவங்க வேணான்றாங்க நா அவங்க போய் கள்ள பறிப்பு வாங்க்கி அத வாங்க்கி இத வாங்க்கினா அத யார் சாப்டுவா
அங்க லேசுதா சாப்பிடுறோ அத சாப்பிடுற அப்டின்னுவாங்க அப்டி போய்ட்டு இருக்கு
எல்லா கொழந்தையு அப்டிதா சார் வீட்ல செய்யத எவுமே சாப்ட் சாப்பிட மாட்டேண்டுதுங்க காயெல்லா சாப்பிடவே மாட்டாங்க சார் காய் கீர எதுவுமே சாப்பறது இல்ல
அதனாலதா எங்க வீட்ல இன்னைக்கு முருங்ககீற வீட்டுக்கு பின்னாடியா இருக்குது முருங்க மரம் அதனால அங்க போங்கி கீரைய பிச்சு இன்னைக்கு அதை வேகச்சி முருகை கீரை குழம்பு மாதிரி கடைஞ்சு குடுத்துட்டோம்னா அத சாப்பிட்டு வாங்க தனியா பொரியல்லா வச்சா சாப்பறதுல்ல முருங்கைக் கீரை பொரியல அதனால இன்னைக்கு பருப்புளம் பருப்புக வச்சு அதுல கடைஞ்சு குடுத்து நல்லா இது பண்ணி மசிச்சாச்சு அதனால என்னன்னே தெரியாது கீரை குழம்புன்னு தெரியு அவ்ளோதா சரி அதனால அப்டி சாப் அதே மாதிரிதா கத்திரிக்காய் தனிய வச்சா சாப்பிடறது இல்ல த் ஆ அதேத் கடைஞ்சி கத்திரிக்காதானு தெரிய கூடாது அது என்னன்னு தெரியாமதா சாப்பிடுவாங்க அப்புற சாப்பிட்ட பின்னாடி ஈவினிங் சொல்றது இன்னக்கு நல்லா இருந்துச்சா குழம்பு சூப்பரா இருந்துச்சு நாங்க டீ யா ஐயயோ வே அப்டினுவாங்க என்ன பண்றது இன்னும் இந்த பாவக்காய் மட்டு தா சாப்பாடு வைக்க தெரியமாட்டேங்குது
ப்ரை பண்ணி குடுத்தா சாப்ட்ருவாங்க சார்
ஓ ஏன்னா அப்டி தானா அது கொஞ்ச எண்ணெயிலயே போய்டுது எல்லாமே
அது வேஸ்டு தா சார் ஆனா அது சாப்புடுவாங்க ன்னா அது வேஸ்ட்டு
ஏதோ ஒரு சில பேர் வடிச்சு வுடுன்றாங்க வேக பாவக்காய வேக வச்சு வடிச்சுட்டீங்கன்னா போய்டுன்றாங்க அது சாப்ட்றதே அந்த கசப்புக்காக தா சாப்புடணுன்றது அத வடிச்சுட்ட முன்னா என்ன பண்றது அது சொன்னா புரிய மாட்டேங்குது
சுத்தமால்லாபோகாது சார் அத வேக வச்சு குடுக்கலா சார் வேக வச்சு முட்ட உள்ள போட்டுட்டேனா அது முட்ட பொடிமாசுனு சாப்ட்ருவாங்க
ஒகே ஒரு இது மாரி அத எதனா பண்ணிக்கலா
ஆமாங்க சார் ஃப்ரை பண்றதுக்கு இது பெஸ்ட்டு தா சார்
ஓ சரி சரி சரி சரி சரி அத முட்டனா என்னன்னா பண்ணிக்கிறாங்க முட்ட ஃப்ரை பண்ணிக்கிறாங்க ஆம்லெட் போட்டுக்கறாங்க ஆப் ஆயில் அதெல்லா வச்சு சாப்புறாங்க பாக்கலா வேனா ட்ரை பண்ணி பாக்கலா அடுத்தடவ என்ன பாவக்காவ கூட முட்ட வேக போட்டு செஞ்சீங்கண்ணா ட்ரை பண்ணா சாப்றாங்களா என்னன்றது தெரியு மேடம்
நல்லாதா சார் இருக்கு அந்த முட்டையோட ரொம்ப பொடிசா கட் பண்ணிடணு சார் பாவக்கானே தெரியாத ரேஞ்ல கட் பண்ணினு சார்
ம் ம் ம் சேரி மேடம் என்னது நா சொல்றோ
ஓகே சார் நான் நெக்ஸ்ட் கால் கண்டியூ பண்றே சார்
ஓகே மேடம் தேங்க்யூ மேடம்
ஆ தேங்க் யூ சார்